ஹலோ
ஆ கேக்குதுங்களா
ஆ கேக்குதுங்க என்ன பண்றீங்க எப்டி இரு
ஆ நல்லா இருக்கோங்க நீங்க எப்டி இருக்கீங்க என்ன பண்றீங்க ஆ சொல்லுங்க
நல்லா இருக்கோம் கேக்குதான்னு கேட்டேன்
ஆ கேக்குது கேக்குது நீங்க இந்த சைட் கிளியரா தான் இருக்கு
அப்றோம் என்ன பண்றீங்க
நாங்களா இப்போ நாளைக்கு ஸ்கூலு அதனால அயன் பண்ணிட்டு இருக்கோம் டிரஸ்ஸு
செரி செரிங்க
நீங்க சாப்டாச்சா
இல்ல இல்ல சாப்ட்ணு செரி காலையில டியூட்டிக்கு போணுமேன்ட்டு அது என்னது கொழம்பு வைக்கலானு பாத்தே
ஆ ஆ ஆ செரி செரிங்க
கரெக்டா ஃபோன் பண்ணிங்க செரி பேசலா
ம் செரி செரிங்க ம் பண்ணிட்டே பண்ணுங்க பேசுங்க
பண்ணிட்டே பேச முடியாது உள்ள ஆளு இருக்காங்க அதல்லா பே சினே இருப்பாங்க தொண தொணன்னு
அப்டிங்களா ஓகே ஓகே ஓகேங்க அப்றோ அடுத்த வார த்துல வாரத்துல இருந்து திரும்ப வேலய ரொட்டீனா போனு
ம் ம் ஆமா திரும்ப போணு காலையில எழுந்துக்கணு அதா பெரிய டாஸ்கே எனக்கு
ம் ம்
செரி இந்த மந்த் இன்னு லீவ் எடுக்குல செரி எடுக்க கூடாது போய்டலான்னு பாக்குறே
அப்டிங்களா ம் ம் லீவ்னா எப்டி குடு ப்பாங்களா ஆஃப் எதாவ்து சண்டே மட்டுதானா
இப்பதானே ஜாயின் பண்ணியிருக்கே அதனால ஒரு சிக்ஸ்ஸு மந்த்துக்கு வந்து எல் ஓ பி தா லீவ் எடுத்தா நமளுக்கு லாஸ் ஆஃப் பெ தா சிக்ஸ்ஸு மந்தக்கு அப்றோ ன்னா
ம்
லீவு ஒன் செவன் ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் டேஸ்
ஓகே ஓகே செர் செர் செர் அதா ஞாயிற்றுக்கெழம இல்லாம இது மாதிரி
சண்டேஸ் இல்ல ஆமா போட்ட சண்டேஸ் இல்லாம
செரி செரி செரி அப்பறோ எப்டி உங்களுக்கு புடிச்சு ஒர்க்காங்க எங்கள பசங்கள பாத்துக்கறதுக்கே கரெக்ட்டா இருக்குங்க ஒர்க் போறதுக்கு டைம் இல்ல அதுவு இல்ல ம்
ம்
போய்ட்டு வந்துட்டா இவுங்களியு கவனிக்க முடியாதுன்னு தோணுது டென்ஷன் எல்லா இவுங்ககிட்டதா காட்டுவே ஆமா வீட்டுல ஒருத் தவங்க இருந்தங்கன்னா சமச்சு அது மாரி வச்சா நம்பளே எல்லாமே பண்ணுன ரொம்ப டென் ஷனாதா ஆவு
ஆமா சமச்சி வச்சிட்டு ஓட்ணு நானுமே எ புள்ளைய வுட் டுட்தா போறே
ஓ ஓ சொ சொல்லுவாங்க ஃப்ஸ்டெல்லா ஆ கொழந்தைய பொறந்துச்சுன்னா நாங்க பாத்துக்குறோ நாங்க பாத்துக்குறோ அப்டினு பாத்துக்குறே பாத்துக்குறேனு சொல்ட்டு எல்லாரு அவுங் கெளம்பி போய்ட்டாங்க அவுங்க அவுங்க ஃபேமிலிய பாத்துகுறத்துக்கு ம்
நம்ளுக்கு நம்மதா எப்பியு
ஆமா
நா இங்க இருக்கிறதுனால எனக்கு ஒன்னு இப்ப தெரியில
ம் ம் ம்
நாந்தா என்னா பண்றதுனு தெரில அப்டியே போயினு இருக்கு எதுனா ஒண்ணு பண்ணணு எ பைய வளறதுக்குள்ள அவ நாளைக்கு வளந்து கேக்க கூடாது என்னமா இங்கயே இருக்கோன்ட்டு அதுக்குள்ள எதுனா பண்ணணு
ஆ ஆ ஆ பண்ணுங்க பண்ணுங்க கண்டிப்பா பண்ணுவீங்க நாங்களு அடுத்த ஸ்டெப் பு எடுக்கணு சொந்தமா எதாவது பைய ஃபஸ் பிஃப்து படிக்கிறதுக் குள்ள சொந்தமா ஏதாச்சு கட்டணு வீடுனு
எங்க கட்ட போறீங்க ம் பாண்டிச்சேர்லேயவா
ஆமா இங்கதானே எல்லாமே அதனால இங்கதா கட்டை கட்டி ஆகணு எல்லாத் த்துக்கும் தேவை ஸ்கூல் எல்லாமே ம்
வச்சிருக்கீங்களா
வாங்கி வச்சிருக்காரு ஆல்ரெடி
ம்
அதுல கட்டணு அதுதா எப்டின் தெரில ஏன்னா ஸ்கூல் ஃபீஸ் அது எப்டி எப்டினு எல்லாம் கரெக்டா ஒரு தேட்டி தௌசண் கிட்ட வருது இ எம் ஐ அது இதுனு இது இல்லாம சேத்து வைக்கணும்னா அப்பற என்ன பண்றதுன் தெரியல ரெண்டு பேர் வேலைக்கு போனாதா கரெக்டா இருக்கு ஆனாலு போ முடியல
ம் ம் எத்தன ஸ்கொயர்ஃபீட்டு
அதுவா ஆயிரோ ஸ்கொயர் ஃபீட்டுன் சொல்லிருந்தாங்க எனக்கு அந்த ஸ்கொயர் ஃபீட் அதெல்லா எங்க தெரியாதுங்க ம் அதுவு ரொம்ப உள்ள இருக்கு ஸ்கூல் எல்லா போனுனா ரொம்ப கஷ்டமா இருக்கு அதுவு யோசிக்க வேண்டியதா இருக்கு இப்ப பெருசு ஆக ஆக ஸ்கூல் டைமிங் எல்லா மாறுது ரொம்ப கெளம்புறது எல்லாமே இவங்க ஸ்கூல் பொறுத்த வரைக்கு சண்டே சாட் சண்டே மட்டுந்தா லீவ் விடுவாங்களே ஃபோர்த்து ஃபிஃப்துலா போயிட்டோனா சாட்டர்டேவு ஃபுல்லா இருக்கு
இப்ப எல்லா ஸ்கூலுமே அப்டி கொண்டு வந் டாங்க சாட்டடே சாட்டடுமே ஃபுல் டே வச்சுருவாங்க ஹாஃப டே கூட இல்ல நம்ம படிக்கு போதெல்லா ஃபுல் ஹாஃப டே அப்டி வைப்பாங்க இல்ல லீவு விட்ருவாங்க மோஸ்ட்லி எப்பல்லா லீவ் விட்டத காம்பன்சன்ட் பண்றதுக்குதா சாட்டடே ஸ்கூல் வைப்பாங்க ஆனா இப்ப ரெகுலரா ஆகிட்டாங்க
ஆமா ஆமா ஆமா ரெகுலரா இப்ப ஃபஸ்ட் ஸ்டாண்டட்ல இருந்தே சாட்டர்டேக்கு ஸ்கூல் வச்சுறாங்க சாட்டடேல கேஜிஸ்க்கு மட் மட்டுந்தா சாட்டடே லீவு இருந்தாலு போட்டு வீட்ல இருந்து டிவி ஃபோனு அது மாரி தா பாக்கறாங்க ஃபோனா தா
ம் ம்
இயோ கொஞ்ச நாள் இது பண்ணிட்டு டக்கு டக்குன் பாக்கணு அதுக்குள்ள நறிய அ வ வருது இந்த செலவு அந்த செலவுனு எப்டி மெயின்டெயின் பண்றது என்னன் தெரியாம தூக்க வரமாட்டது நைட்ல மெயினா இன்னா பண்றது நம்மளு இதே மாதிரி இருக்குமே அப்டினு சொல்லிட்டு ம் என்னமோ அப்டியே போது காலம் முதல் ம் சொல்லுங்க கடைசியா ஏதாச்சு ஊருக்கு எங்கயாவது பயணம் போய்ட்டு வந்தீங்ளா
இல்லங்க எங்க இருக்கற சுட்டுவேஷன்ல எங்கேயு போறதுல்ல கா லா தோ ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி எங்க ஹஸ்பண்டோட தங்கச்சி கல்யாணத்துக்கு மட்டு போய்ட்டு வந்தோ
ம் ம் எந்த ஊருங்க
இங்கதா பெரம்பூர்ல கல்யாணோ வெச்சாங்க
அ அ அ
அங்க எதுவு போல ஆம் சும்மா கல்யாணோ மட்டும் போய் அட்டன் பண்ட்டு வந்ட்டே அதுக்கே அவுளுங்க என்ன பேசினு என்ன பண்ணாளுங்களோ தெரில அப்றோ இப்போ ஒரு போன வீக் வீட்ல ஒரு ஃபங்க்ஷனு அதுக்கு ஒரே அமௌண்ட்டு கெட்டு சேந்து சமச்சு செய்லா சேந்து செய்லானு ஒரே தொல்ல என்னாலல்லா இப்ப முடியாதுன்ட்டு நா தனியா என்ன பண்ணமோ அத பண்ணிக்கிட்ட
செரி செரி செரி அதுதா கரெக்ட் டுங்க இப்ப சேந்து செய்றேன்னு அதுக்கப்றோ மொத்தமா இது பண்ணிருவாங்க நம்மளோட செலவுலே ம்
நம்ளுக்கு எதனா ஒண்ணுன் செஞ்சா காசு இல்ல அது இல்லன்றாங்க ஆனா அவுங்களுக்கு மட்டு நம்ம செய்ணுனு எதிர்பாக்குறாங்க எப்டின்னு தெரில
ஆமா ஆமா ஆமா நம்ப விருப்போ அது செய்றத செய்யக்கூடாது நம்ப விருப்போ அது அவுங்க முடிவு எடுக்க கூடாது நம்ம இவ்ளோ குடுங்க அவ்ளோ குடுங்கன்னு ஏனா அதுக்கப்புறோ ஃபுல்லா அவுங்களே செஞ்சா மாதிரி காட்டிப்பாங்க
ஆமா
ம் இந்த கூட்டு குடும்பனாலே இது கொஞ்சோ இதுவாதாருக்கு
கூட்டு குடும்போல்லா இல்லங்க அவுங்கவுங்க எல்லாத்துலியு தனியா தனியாதா செஞ்சாங்க இது வந்து இப்போ பண்றவங்களுக்கு வந்து அம்மா அப்பா இல்லயா இவுங்க வந்து இவுங்களுக்கு அவுங்க சித் தி பொண்ணோட பொண்ணு ஏஜ் அட்டன் ஃபங்க்ஷனு
அ
அதுக்கு அவுங்க வந்து நீங்க தா செய்யணு யாரு இல்ல சீர் வருச அப்டின்னு அவுங்களு கேட்டாங்களா
அ அ
அது ஒடனே இவுங்க நாலு பேரு இவுங்க மூணு பேரு சேந்துன்னு ஒரு டெஸ் ஷிஸன் எடுத்துட்டு என்ன வந்து அமௌண்ட்டு மட்டு கேட்டாங்க நா எப்டி குடுப்பே ஏ கிட்ட எதுவுமே என்ன ஏதுனு சொல்லல
ம்
ஆனா அமௌண்ட்டு மட்டு டென் தௌசண்ட் வேணு பத்தாயிர ரூபா வேணுமா அவுங்க ஆனா இப்ப பங்க்ஷன்காரவுங்க வீடு வந்து ஏ பையே பர்த்டேக்கு வந்து தௌசண்ட் ரூப்பிஸ் மொய் வச்சுருக்காங்க ஆயிர் ரூபா ஆயிர் ரூபா எங்கருக்கு பத்தாயிர ரூபா எங்க இருக்கு
ஆமா
ஏங்கிட்ட என்ன முடியுமோ அதா நா செய்வே குடுத்தே ஆகணும்னு ஒரு ஒரு இது போச்சு
உம்
என்னலா முடியாதுன்ட நானு
உம் உம்
என்ன சொல்றீங்க நம்ளுக் என்ன ஓ செலவு நம்ளுக் செஞ்சி என்ன பிரயோஜனோ யாருக்கு செய்யற ஐடியாவு இல்ல யாரு எனக்கு செய்யவு தேவ என்ற ஒரு மைண்ட் செட்டு இது எல்லா இப்ப எனக்கு திப்திக்க எனக்கு
உம்
அப்டியே போது அப்ரோ நானு போல அதா சொல்றனே டூ தௌசண்ட் மொய் வச்ச அவரு போஸ் சொன்னா அது சிற்பாமிஷன் போட்டு போலா அப்டின்னு பாத்தாரா மழ வ வந்தது பெர்மிஷன் வேற ஆளு இல்லன்னு தரமாட்டேன்ட்டாங்க போல அதனாலப் போல அவுரு அப்புறோ அவங்க அண்ண கிட்ட மட்டு
உ
சென்மா காசு அனுப்பி விட்டுட்டு
ஏய்
மொய் வச்சி விடாங்கு சொல்லிட்டாங்க போல
உம்
நா போற திருவள்ளூரு நா போன்னா அது எங்க வியாழக்கிழம ஃபங்க்ஷன் ரெண்டு நாள் லீவ் போடுற மாரி இருக்கு ரெண்டு நாள் லீவு் போய்ரு வேஸ்ட் எனக்கு எதுக்கு நா போற ஐடியாலேயே இல்ல அதனால நா ஷேர் பண்ற ஐடியா இல்ல அமௌன்ட்டு
உம்
சொல்றங்க
கரெக்டு தா இது மாரிதா தைரியமா இருக்கணு எல்லாத்துலையு
இப்ப அது காண்டு புடிச்சிட்சு சுத்துறாங்க அவங்க
அ அ அ இருக்கட்டும் எது கேட்டு இருந்தாலு இப்போ பயோ இருக்கு நம்ம கரெக்ட்டா பண்றோமா நா கரெக்டா கேக்குறோமா அ அது அந்த பயோ இருக்கணு நம்ப அவங்கள பாத்து பயப்படக்க கூடாது அவங்க நம்மள பாத்து
பயப்படலா தேவ இல்ல அவங்கவுங்க நியாயமா நடந்துக்குனா பயோ எல்லாரு நியாயமா நடந்துக்குனா போது அவ்ங்க அவ்ங்க குடும்போ என்னமோ குட்டி என்னமோ அந்த மாதிரிதா இருக்கிறோ இப்பயு சேரிங்க அடுத்த கால்ல கண்டினியூ பண்ற
ஆ சரிங்க சரிங்க ம் ஆ ஓகேங்க ம்